சகோ
வணக்கம் சகோதரி,
ம், எப்டி இருக்கீங்க?
நல்லா இருக்கே சகோதரி, நீங்க எப்டி இருக்கீங்க?
ஆ நல்லா இருக்கே சகோதரி
வீட்ல எல்லாரு நல்லா இருக்காங்ளா
ஆ, எல்லாரு நல்லாருக்காங்க சகோதரி, அங்க
ஆ இங்க எல்லாருமே நல்லா இருக்காங்க சகோதரி,
ஆ அப்பறோ இது கிளைமேட்லா எப்டி போகுது
கிளைமேட் வந்து முன்ன வெயில் அடிச்சது சகோதரி இப்ப வந்துட்டு என்னமோ வந்து ரொம்ப கருக்கலா இருக்கு ரொம்ப மோடமா இருக்கு சகோதரி அங்க சகோதரி அங்க எப்டி இருக்கு காலநிலை மாற்றம்லா
இங்க வந்து வெயில்தா சகோதரி கேக்க சொல்றளவுக்கு ஒண்ணு இல்ல வெயில்தா
சேரிங்க சகோதரி, நீங்க சாப்ட்டீங்ளா மதிய சாப்ட்டீங்ளா சகோதரி
இல்லைங் சகோதரி இனிமேதா சாப்டணு
சேரிங்க சகோதரி அப்ப நீங்க வந்து ஒட்டுக்கவே நீங்க நைட்டுக்கே சாப்ட்டுக்கோங்க ஏனா இப்ப சாயந்தரோ வந்துருச்சுங்ளா
ஆமா இல்ல மதியோ எப்டியாருந்தாலு ஒரு வாட்டி சாப்ட்ருனு இல்ல வீட்ல ஏதாச்சு திட்டுவாங்கல்ல
ஆமா சகோதரி நீங்க மதிய இப்ப நீங்க இப்ப இந்த டைம்ல சாப்ட்டீங்னா உங்களுக்கு நைட்டு வந்து பசிக்காது நைட்டுக்கு உங்களுக்கு சாப்பட தோணாது.
கா எப்பயுமே சாப்புட்றது ரொம்ப ஒரு வேலயா இருக்கு
ஆமா சகோதரி நமக்கு வந்து உணவு சாப்பட்றதே வந்து நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமான ஒன்னு
ஆமா கஷ்டமாதா இருக்கு சத்தியமா
அப்ப என்ன பண்றது நம்ம வேற வழி இல்ல சாப்ட்டுதா சகோதரி ஆகனு அப்டிங்கற ஒரு இதுலதா நம்ம சாப்புட்றோ
ஆமா ஆமா ஆமா
அப்றோ சகோதரி அம்மா அப்பாலா என்ன பண்றாங்க?
ரெண்டு பேருமே தூங்கறாங்க ஒரு வேல வேல செஞ்சது ரொம்ப டயர்டா
ஆமா சகோதரி, நம்ம அவங்க நம்மளோட அம்மா அப்பாக்லா வந்துட்டு ஞாயித்துகெழம மட்டுந்தா நமக்கு லீவுங்ளா அப்ப அவங்க நல்லா படுத்து தூங்குனாதா சகோதரி
அதா அம்மா வந்து என்னுடைய ரூம்ல வந்து கொஞ்சோ கா ஃபேன் அதிகமா ஓடுமா அதனால வந் து தலவாணிலா எடுத்துட்டு வந்து ஏ பெட்ல படுத்துக்கிட்டாங்க
சேரிங்க சகோதரி ஒங்களுக்கு தனி அறை இருக்குங்ளா
ஆ ஆமாங் சகோதரி எனக்கு தனி அண்ணனுக்கு தனி அம்மா அப்பா வந்தூ அ ஹால்லே படுத்துப்பாங்க இப்ப வந்து நானு அம்மா அப்பா எல்லாருமே வந்து அ போர்த்திகால்ல படுத்துப்போ அண்ண வந்து ஹால்ல படுத்துப்பா
சேரிங்க சூ எனா வெயிலோட தாக்கோ அதிகமா இருக்கனாலைங்ளா
அதனால வந்து வெளில படுத்துப்போ
சேரிங்க சகோதரி சேரிங்க
அங்க வேற கொஞ்சோ மழ பேஞ்சாலு உள்ள படுக்கலான்லா இல்ல வெளிய படுத்து வேற பழகீட்டு இப்ப அங்கதா வரும் பழகி போச்சா
ஆமா சகோதரி நம்ம ஒரு எடத்துல படுத்து தூங்கு நமக்கு வேற எடம் மா த்துனா நமக்கு டக்குனு தூக்கங்கரது நமக்கு வரவே வராது
அதா அம்மா வந்து அப்பயூ கொஞ்சோ பாப்பாங்க மழ பேஞ்சுச்சுன்னா நின்னவண்ண கொஞ்ச இதா த போர்வைலா எடுத்துட்டு வெளிய போயிறுவாங்க எனக்குமே வெளியப்படுத்து பழங்கி போச்சு இது ப மின்னல்லா வந்து அம்மா அப்பா கூடதா படுப்ப ரொம்ப இதாவே ஒரு பன்னண்டாவது வரயுமே அம்மா அப்பா கூட தா இப்போதா எடையில தா நா தனியா படுக்க ஆரம்பிச்சனா இப்ப திருப்ப வேற அம்மா அப்பா பக்கத்துல படுப்பவூ அங்கே படுத்து த்துகலா இங்கயே படுத்துக்கலானே தோணுது அதனால நானு அம்மா அப்பா கூடயே படுத்துப்ப
ஏ சகோதரி பொதுவா நம்ம வெளியப்படுத்தம்னா திருடர்கள் தொல்லளா இருக்குனு சொல்லுவாங்களே ஒரு சி சில ஊர்ல உங்க ஊர்லலா அந்தமா
ஆஹா அந்த இந்த சைட்லா அந்த மார்லா இல்லைங்க சகோதரி
பயோயில்லாம நீங்க தாராளமா வெளிய படுத்துக்கலா
ஆ ஒரு நா அவுங்க ரெண்டு பேரூ பயோ இல்லாம படுத்துர்ப்பாங்க அனா நா பயத்தோட தா படுத்துருந்துருப்ப
சேரிங்க சகோதரி அதா கேகற இப்டி வெளிப்படையா வெளிய நம்ம தூங்குபோது சில பேர் நம்ம எனா என்னதா நம்ம படுத்துருந்தாலுமே நம்ப முடியாதுங்க இப்ப இருக்கற இப்ப இருக்கற கா சூழ்நிலையூ நா ட்டு நடப்பு நம்ப முடியாதுன்னு சொல்லுவாங்க
ஆ கண்டிப்பா
அதுதா சகோதரி கேட்டே
ஆம் அப்பாவே ஒவ்வொருவாட்டி சொல்லுவாரு ஏ வெளியபடுத்துருக்க உள்ள போயி படு உள்ள போய் படு அப்டின் பாரு ஏ பா திருட யாராச்சூ வருவாங்களா இல்ல இந்த குடு குடுப்பு காரன்னு சொல்லுவாங்கல்ல
ஆமா சகோதரி
அவுங்க வந்து யா எதாச்சு நீர் போட்டு நம்மள கூடிட்டு போயிருவாங்களா அப்டில்லா கேப்ப இல்ல அதுக்குலா இல்ல நீ இங்க வெளியலா படுக்க வேணா உள்ள போ முன்ன அதலா ஒண்ணுல்லப்பா கொஞ்ச நேரோ படுத்துட்டு போயர்றோ அப்டின்ட்டு அப்டியே படுக்கறதா அப்பறோ கால்ல தா எழுந்திரிப்போ
சேரிங்க சகோதிரி
ம் இது இந்த சைடு வேற நறைய நாய் இருக்கா
ஓ நாய் நாய்த் தொல்ல அதிகங்ளா ஆமா சகோதரி நாய்த்தொல்ல எங்கியுமே அதிகோ தா சகோதரி இங்க கூட ரொம்ப நாய்த்தொல்லதா சகோதரி
இந்த காலைல இப்ப இந்த டைம்ல கொலைக்கறது கொலைக்கவே கொலைக்காது இதுங் இந்த டைம்ல இதுங்க நல்லா தூங்கீறு நம்ம நைட்டு டைம்ல படுக்கும் போது தா குலைச்சுக்கிட்டே கெடக்கு அ ஊல விட்டுக்கிட்டே கடக்கு
கண்டிப்பா சகோதரி இங்க கூட பக்கத்துல தெருநாய் ஒரு அஞ்சாறு இருக்கு சகோதரி நமக்கு பாத்தாலே கடுப்பாகு அந்த சா அந்த நாய் எப்பயனா நா எங்கயாது போகுன் பாத்தா போகவு போகாது எப்படி பகல்ல பகல்ல இல்லேன்னு பாத்தா நைட் ஆனா வந்துருது கரெக்ட்டா
ம் கண்டிப்பா நா எனக்கா சம்ம கோவோ வரு எங்க வீட்டுல ஒரு நாய் ஜில்லுன்னு வளக்கறமா
சேரிங்க சகோதரி
அது அப்டிதா ஆ கொலச்சிக்கிட்டே ஊள விட்டுக்கிட்டே கெடக்கு அது நம் நம்ம வீட்டு நாய்ங்கவு நம்ம வீட்டுக்கு வெளியவே இருந்துக்குமா கத்திக்கிட்டே இருக்கு ஒவ்வொரு வாட்டில்லா ஜில்லு கத்தி சத்தம் போட்டம்னா அமைதி ஆயிருவா அப்பறோ ஒரு விடியாகால வாக்குல எழுந்து ஊள விட்டுட்டு இருந்தா பாரு ஏதோ குண்டானோ ஏதோ ஒரு இத எடுத்து தூக்கி போட்டுட்டு கம்முன்னு இருக்க மாட்டியா அப்டின்னே பாரு அப்டியே படுத்துக்கிட்டா ரெண்டு நாள் என்ன பண்ணிச்சி கொலச்சிட்டு இருக்குன்ட்டு கதவ தொறந்து வுட்டு மேல போய் பட்ரா அப்டிங்கவு மேல போய் படுத்துகிட்டனா சத்தம் போடாம படுத்துப்பா
சேரிங்க சகோ
இப்பல்லா கூப் ட்டா எங்கடா நம்மள மேல விட்டுருவாங்க அப்டின்ட்டு இப்பல்லா உள்ள வர்றதே இல்ல நைட் டைம்ல அப்டியே வெளியே ஒக்காந்துக்கிறது
ஆங்க சர் நீங்க நாய்க்கி வந்து உணவு எந்த மாரி சகோதரி போடுவீங்க வீட்ல சமைக்கிறதே குடுப்பீங்கலா இல்ல கடையில ஏதாச்சு வாங்கி
இல்ல இல்ல வீட்ல சமைக்கிறது தா காலேல வந்து ஆ கொழம்பு சாப்பாடு இந்த மாதிரி கொஞ்சமா பதறி வப்போ
சேரிங்க சகோதரி
அப்பறோ மதிய வாக்குல வந்து தயிர்ல பெனஞ்சி வப்போ அதே வந்து நைட் வாக் குல என்ன கொழம்பு இருக்கோ அத வந்து பதறி வச்சிருவோ
சேரிங்க சகோதரி பரவாயில்ல ஒரு சில நாய்கல்லா வந்துட்டு இதெல்லா சாப்டவே சாப்டாது அதுக்கு வந்து பெடிகிரி என்னென்னமோ நாய்க்கி தேவையான உணவு
ஆ அது வந்து சின்ன வயசுல இருந்தே பழகிட்டா அது சாப்ட்டு ஒ பழகிருன்னு சொல்லுவாங்கல்ல
ஆம சகோதரி
ம் எங்க அண்ணே நாய் வளக்குறாங்க எங்க அண்ணனு அண்ணியு நாய் ரெண்டு நாய் வளக்குறாங்க நெறைய பூன ஏழு எட்டு பூன மேல வளக்குறாங்க
சேரிங்க சகோதரி நாயு பூனையு ஒரே வீட்ல வளக்கலாமா சகோதரி
வளக்கலா வளக்கலான்னுதா சொல்லுவாங்க ஆனா வந்து ரெண்டு சண்டை போட்டுக்கு அப்டின்னு சொல்லுவாங்க ஆனா வந்து அங்க இருந்து பழகிருச்சா அதனால இரு ந்துக்குங்க அது ஒரு பக்கோ கெடக்கு இது ஒரு பக்கோ கெடக்கு அது பக்கத்து பக்கத்துலயே இருக்குங்க அதுங்கல்லா பெடிகிரி இந்த மாரில்லா சாப்ட்டுதா இது பண்ணுவங்க அதுக்கு அது பழகி போச்சி பூனைக்கெல்லா வச்சம்னா அது பேசாம மறுக்கு மறுக்கு மறுக்கு மறுக்குன்னு சாப்ட்டுட்டு இருக்கு நாங்க வீட்டுக்கு போனம்னா ஒரே இதா இருக்கு என்னன்னா பூனையெல்லா இத சாப்டுது அப்டிங்கிற மாரி இருக்கு நெறை நெறையா செலவு பண்ணுவாங்க அந்த நாய்க்கி அப்டி தா
ஆமா சகி ஆனா வந்து அது வந்து ஒரு சில நாய்ங்களுக்குதா வந்து அந்த மாரி பண்ணணு நாட்டு நாய்ங்கதா நாயிலயே வந்து பல வக இருக்குல்ல சகோதரி அது ஒரு சில நாய்ங்கல்லா நீங்க பாத்திங்கன்னா துளியூண்டு இருக்கு ஆனா மூஞ்சி என்னமோ மாதிரி மூஞ்சி பாத்தம்னா பயமா அருவருப்பா இருக்கு சகோதரி
ஆ ஆமா ஆமா அது அங்க பொசு பொசுன்னு ஒரு நாய் இருக்குல்ல அந்த ஒயிட் கலர்ல
ஆ ஆம சகோதரி
அந்த நாய் ஒண்ணு வச்சிருக்காங்க அதுக்கப்றோ நா நம்ம இதுல இருக்க மாரி நம்ம நாட்டு நாய் மாரி வச்சிருக்காங்க
சேரிங்க சகோதரி அதுவு பாருங்க சகோதரி இப்ப நாய் மட்டு நீங்க வளத்துனீங்கனா நீங்க பயோ இல்லாம நீங்க வீட்ட திறந்து போட்டு கூட போலா அந்த அளவுக்கு ஒரு சில நாயிங்க வந்து வீட்டுக்குள்ள யாரையுமே விடாது சகோதரி எங்க வீட்டு பக்கத்துல கூட ஒரு நாய் இருக்கு சகோதரி அந்த நாயிக்கு பேரு சோட்டுங்கலாமா அந்த நாய வந்து காலைல ஏழு மணிக்கு வந்து தண்ணிய அவுங்க பிடிக்கும் போது வெளியே வெளியே வந்து கட்டி சகோதரி ஏன்னா நைட்டு ஃபுல்லா நமக்கு இரவு ஃபுல்லா அது வீட்டுக்குள்ளயே இருக்குதுங்களா அப்றோ காலைல ஃபுல்லா கொலச்சிட்டே இருக்குங்களா அந்த நாய வெளியே தூக்கிட்டு வெளில பூட்டிட்டு வந்துட்டீங்கனா போது அது வந்து கயிற அத்துட்டு இந்த தெருவையே வந்து நாலு ரவுண்டு சுத் அவுங்க வீட்டுக்கு கரெக்ட்டா வந்துருது அதே மாரி இந்த வீதியில வந்து ஒரு நாய் வந்துச்சுனா போது அந்த நாய் கொலைக்கு போதே கண்டுப்புடிச்சிடு சோட்டுங்க இந்த இந்த நாய் பேரு சோட்டுங்களா அந்த சோட்டு கொலைக்கு போதே கண்டுபுடுச்சிடு ஓ வேற நாய் வந்து புதுசா நம்ம கிரிய குல வருதுன்ட்டு அத அது வந்து கத்தியே நமக்கு காட்டி குடுத்துரு
இங்கேயு அப்டிமே தா என்னோட நாயு அப்டிதா ஆள் பேசிட்டு இருந்தோ அப்டினா வச்சுக்கோவே ஜில்லு விட்றா நம்மால் தான்டா நா அவ பேசாம நின்னுப்பா அடுத்த வாட்டி வந்தா கூட ச் கொலைக்க மாட்டா ஆனா வந்து புது ஆள் வந்துட்டாங்கனா இந்த சைடு விடவே விடாது
அதா அதா சகோதிரி அதே மாரி தா சகோதிரி அவுங்க வீட்டுக்கு யாராவது அவுங்க வந்து மாவாட்டி விக்கிறாங்களா சகோதிரி அவுங்க வீட்டு மாவு அவுங்க வீட்டுக் டெய்லி யார் யார் மாவு வராங்க அது முதக்கொண்டு அந்த நாய் தெரிஞ்சு வச்சிருக்கு சகோதிரி புதுசா யாராச்சு வந்தாலோ புதுசா அவுங்க வீட்டுக்கு வீட்டு வாசல்ல நின்னாலோ அந்த நாய் வந்து கத்திக்கிட்டே இருக்கு சகோதிரி அவுங்க போனதுக்கு அப்றோந்தா கம்முனு இருக்குமே அந்த நாய்க்கு வந்து கை குடுனா வந்துட்டு இவுங்க அவுங்க வீட்ல வளக்குறவங்க கை குடுனா கை குடுக்கு கட்டிப்புடினா கட்டி புடிக்கு அந்த நாய் வந்து சொல்றத இவுங்க சொல்றத அந்த நாய் வந்து கரெக்டா கேக்குது சகோதிரி
அது வந்து அப்டியே அப்பயே சொல்லி குடுத்து வளத்தோம்னா நாய்க்கு வந்து இதா இருக்கு அப்டியே ஒவ்வொரு இடத்துல அப்டிதா நறையா பேரு வளக்குறாங்க சொல்ற பேச்சுலா கேக்குற மாரி
ஆனா வந்து ஒரு சில நாய்ங்க வந்து என்னதா நம்ம சொல்லி குடுத்தாலு சகோதிரி கடைசில வந்துட்டு வீட்ல வளக்குறவங்களே வீட்டோட ஓனரே வீட்டோட உரிமையாளரே வந்து கடிச்சு வச்சிருதுனு
ஆமா ஆமா கண்டிப்பா கண்டிப்பா நானுமே இங்க பாத்துருக்கே
ஆமா சகோதிரி அது எதுனால காரணோ என்ன சொல்றாங்கனா வந்துட்டு அந்த நாய் வந்துட்டு மத் த நாய்ங்களோட நம்ம பழக விடுறதுனால தா இந்த நாய் இப்டி பண்ணதுங்குற மாரி சொல்றாங்க ஒங்க வீட்ல நாய் நீங்க எத்தன வருஷமா சகோதிரி நீங்க வளர்த்துட்ருக்கீங்க
நாங்க வந்து மின்ன வந்து கூர வீடா இருக்கும்போ அப்போ ஒரு நாய் வளத்
சேரிங்க சகோதிரி
மீனு வளத்தோ அது வந்து எடையில எறந்து போச்சா அப்றோ இப்போ பொய்ட்டு அப்பா எடையில வந்து ஒரு நாய்க்குட்டி புடிச்ட்டு வந்தாரா வளக்கவே யாருக்குமே இன்ட்ரெஸ்டே இல்ல வேணா வேணானு சொன்னாங்க அப்றோ எங்க அக்கா என்னா பண்ணா அழகா இருக்கு வச்சுக்கலா அப்டிண்ட்டு எடுத்து வச்சிகிட்டா
சேரிங்க சகோதரி எனக்கு கூட நாய் நாய் வளக்க ரொம்ப புடிக்கு சகோதரி பட் எனக்கு நாய்னா கொஞ்சோ பயொ சகோதிரி ஏதாவது நாய் இருந்துச்சினா பக்கே நா போறத்துக்கு கூட ரொம்ப யோசிப்பே யாராவது யாராவது அந்த பக் வழியா போனா மட்டுந்தா அவங்க பின்னாடியே நா பொய்ருவ நானு ஏனா ஒரு சில நாய்ங்க வந்துட்டு கம்முனு அமைதியா படுத்துருக்குங்க ஒரு சில நாய்ங்க வந்து யாராது போனாக்கூட கத்துதுங்களா அப்டிங்கும் போது நம்ம ஏதாது கல்ல தூக்கி அடிச்சாலோ ஏதாது பண்ணாலோ நம்மள வந்து கடிச்சிருமோங்குறதா நமக்கு ஒரு மாதிரி பயமாதா சகோதரி இருக்குது
கண்டிப்பா கண்டிப்பா இருக்கு இருக்கு
ஆமா சகோதரி ஆனா நாய்களோட் டா நாய்க்கு நாயோட ஆயுள் காலம் வந்து ரொம்ப கம்மி பதுனாலு வருஷத் துக்குள்ளைங்குற மாரிதா சொல்லிர்க்காங்க அது வரைக்குமே ஏனா வந்து சில நாய்ங்க இதுல்ல நம்ம நல்ல வளத்துவாங்க திடீர்னு வந்து அந்த நாய்க்கு எதாது ஆச்சினா நம்ளால நமக்கு தாங்க முடியாத ஒரு கஷ் டத்த நமக்கு ஏற்படுத்திருதுங்களா ஆமா ச ஆமா சகோதரி சப்போஸ் எடையில உங்களுக்கு அந்த நாய பிடிக்கல நீங்க நீங்க வந்து நாய நீங்க வீட்ட விட்டு அம்ச்சிவிட்டுரனு அப்டின்னு நெனச்சாலுமே அது எங்கயாவது நீங்க தலைமறைவா விட்டுட்டு வந்தாலுமே நீங்க வரத்துக்கு முன்னாடியே அந்த நாய் வந்து ஒங்க வீட்டு கொஞ்சுமுன்னு சொல்லுவாங்க பெரியவங்க
அதோட் நம்மளோட வாசத்த வெச்சி வந்துரூ
கண்டிப்பா சகோதரி அது கண்டிப்பா நீங்க எங்க அந்த ஊரத்தாண்டி விட்டாலுமே அது எப்பிடியாது ஒரு நாளாச்சு வந்துருங்ளா ச சகோதரி வீட்டுக்கு
ம் ஆமா ஆமா அப்டித்தா
சேரிங்க சகோதிரி நமக்கான நேரம் முடிந்து விட்டது நம்ம வேறொரு அழைப்பில் நம்ம தொடர்பு கொள்ளலாம் சகோதிரி நன்றிங் சகோதிரி நன்றி